ஆ கொஞ்சோ வருதுன்னா
ஹலோ
தோழி கேக்குதா தோழி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தோழி அ நல்லா இருக்கே தோழி என்ன தோழி பண்ணிட்டு இருந்தீங்க ஆ நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஈவினிங் வேல எல்லா முடிஞ்சிச்சு உங்களுக்கு
ஆ இந்த நைட்டு சாப்பாடு தோழி இத இரவு உணவு வேல எல்லா முடிஞ்சுட்டு அந்த இட்லி ஊச்சிட்டு சாம்பார் வச்சு ட்டே சாப்பட்றதுக்கு தோழி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அ அதனால என்ன பண்ணுவோ இது எக்கு கஞ்சி சாய்ந்தர நேரோ வந்து அந்த கேழ்வரகு கஞ்சி வச்சருவே ஆமா அது சாப்பட்றது கிடையாது ஆ டீ சாப்ட மாட்டோ வீட்ல தோழி இந்த கஞ்சி தா சாப்பிடுவீங்களா
இல்ல கா சாயந்திரமா இத டீ தான் போட்டு சாப்பிடுவோம் காலையும் முக்க ச கஞ்சியிலா சாப்ட மாட்டோ ஏன்னா எங்களுக்கு பிடிக்கு பசங்களுக்கு பிடிக்காது
பசங்களுக்கு தா ஆனா முக்கியமா கொடுக்கணுமே ஆன்னா அதுங்க சாப்டாதுங்க தோழி
எப்போதுமே டீ காபி கிடையாதா இல்ல குடிப்பீங்களா
இல்ல இல்ல எப்போதுமே டீ காப்பி சாயந்திரமும் உண்டு காலைலயு உண்டு ஆனா கஞ்சி குடிக் உடாது சாப்பிடவே சாப்பிடாதுங்க கேழ் வரகு மாவெல்லா வாங்கி வச்சு பாத்தாச் சரி அதுங்க சாப்ட மாட்டேதுங்க அதுவு
ம் ஏனா வந்து நம்ம கேழ்வரகு கேல்வரகு ராகி இந்த இதெல்லா சேத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நல்லது
ஆமா தோழி அது முக்கியமா பசங்களுக்கு நல்லது அது சாப்
ஆமா தோழி அரிசி வகைகள்ல என்ன இது தோழி சொன்னீங்க
ன்ன தோழி அறுசுவை உணைவா
ஆ ட்ரை பண்ணிருவோ ஆ குதிரைவாலி அரிசி கருப்புக்கவணி அரிசி சிவப்பு அரிசி
அ அ
இதுல எந்த வகையான அரிசி வந்து அதிக யூஸ் பண்ணுவீங்க
அரிசி எந்த வகை அரிஸ்
ம் ஆமா ஆமா அரிசி வந்து குதிரைவாலி அரிசி கருப்புகவுனி அரிசில்லா இருக்
இதுக்கு அரிசி பேர்லா தெரியாதுங்க தோழி
அது
அரிசினா ந்து பா இந்த பா பாஸ்போர்ட் அரிசி இது மாரி சொல்றாங்களா ஆ
ஆ
அந்த அரிசிதா நா பசங்களுக்கு சமைக்கறதுக்காக வாங்குவோ நாங்க வந்து ரேஷன் அரிசி தா சாப்டுவோ சுகர் சுகர் எல்லா வராது அப்படிங்கிறதுக்காக ரேசன் அரிசி சாப்பிடுவோ நீங்க தோழி ஹலோ ஹலோ
தோழி லீவ்வா
ஆ கேக்குது தோழி எதோ சவுண்டு கேக்குது அதா
உ உ
ஹலோஸ் ஹலோ ஹலோ